கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ஏ பொண்ணுங்கிட்தா பேசுவீங்களா ப சங்க கிட்ட பேசமாட்டிங்களா
இல்ல ப்ரோ ம் பொண்ணுங்கன்னா வந்து பேசுறதுக்கு ஏதாச்சி டாப்பிக் இருக்கு சாம்புலு ஜஸ்ட் அப்டி பேஸ்ட்டே போய்ட்லா அண்ணாங்க கிட்ட என்ன பேச் னோன்னு எனக்கு தெரில சோ அதா
ஏன நீங்க யார்கிட்டயு பேச்னது இல்லையா முன்னாடி
அப்டிலா பேச்னது கெடையாது ரிலேட்டிவ்ஸ் அண்ண தம்பி ஹஸ்பண்ட் இவ்ளோதா. வெளில எல்லா பேச மாட்டே ரொம்போ சோ அதுனால எனக்கு என்ன பேசணுன் தெரிலல்ல ஆக்சுலா அதுனாலதா
எதாச்சு ஒரு டாபிக் எடுத்து பேச வேணா எவ்ளோ டாபிக் இருக்கு
அதுதா அதுதா டாபிக் எதுனாச்சு இருந்துச்சுன்னா பேச்லா ஆமா ஃபர்ஸ்ட் இப்பதா ஃபர்ஸ்ட்டு
இப்ப நானு ஃபர்ஸ்ட் இப்ப இப்பதா ஒருத்தவங்க வந்து ஏகிட்ட பேசிட்டு போனாங்க
அப்படியா செரி ஓகே ஓகே
ஆ சாப்ட்டீங்களா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
சாப்ட்டே நல்லா இருக்கே நீங்க சாப்ட்டீங்களா
நீங்க
இன்னிக்கி ஃப்ரைடேல சோ சிக்கன் சாப்ட்டோ
ஃப்ரைடேனா சிக்கன் சாப்டுவீகளா கிருஸ்டீன்னா
இல்ல முஸ்லீம்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரைடே வந்து எதாச்சு நான்வெஜ் தா செய்வாங்க அது வந்து எங்களுக்கு ஒரு அந்த டே வந்து எங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரி
ஓ ஆமா நானு இப்ப ஒருத்தவங்கிட்ட தா பேசுனே. அவங்களு முஸ்லீம் தா சொன்னாங்க. அவங்களு சிக்கன் அப்புறொ நெய் சோறு ஏதோ சொன்னாங்க சம்திங்
ஆ சோ அந்த மாரிதா சாப்டுவாங்க. ஏனா வந்து அன்னைக்கி வந்து எங்களுக்கு வந்து இப்ப எப்டி சொல்றது பண்டிக மாதிரி சொல்லுவாங்க. இல்ல பண்டிக மாதிரி அந்த மாரி அந்த டே வந்து எங்களுக்கு வந்து பண்டிக மாதிரி அன்னைக்கி நாங்க ப்ரேயர் பண்ணிடுவோ கரெக்ட்டா
தொழுது அது எதோ சொல்லுவாங்களே
பிரேயர் பண்ணா தொழுவர்த்துக்குன்னு சொல்லுவாங்க ப்ரேயர் பண்றது
ஆ கரெக்ட்
ஆ அந்த மாரி பண்ணுவாங்கல்ல சோ அதுனால வந்து இன்னிக்கி வந்து கொஞ்சொ ஸ்பெஷலா அப்டி நான்வெஜ் அப்டி சாப்டுவோ மத்த டேஸ்ஸ விட கம்பல்சரி ச ஃப்ரைடேன்றது முஸ்லிம்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயுமே வந்து இந்த நான்வெஜுன்றது அன்னிக்கி இருக்கு கம்பல்சரி இருக்கு
ஓகே ஓகே நீங்க எங்க சென்னையா இல்ல டிஸ்டிக்கா
சென்னை தா சென்னை தா சென்னை தா
அய்யய்யோ எல்லாரு சென்னை சென்னைன்னு சொல்றீங்களோ எல்லா ஒரே கேங்கோ ஒரு வேல
அப்டியெல்லா இல்ல இந்த கேங்ல இருக்கவங்க யாரையுமே எனக்கு அவ்ளோவா தெரியாது
உம் இல்ல நெறைய பேரு அவங்க சொன்னாங்க இல்ல கேங்கல இருக்காங்க முஸ்லீம் அப்டின் சொன்னாங்களா அத கேக் கற
ஓ அப்படியா எனக்கு தெரியல ஆனா வந்து எனக்கு யாரையுமே தெரியாது இங்க அவ்ளோவா
உங்களுக்கு யார் இத ரெஃபர் பண்ணா உங்க ஃப்ரெண்டா
இல்ல இல்ல நா பேஸ்புக்ல எனக்கு பேஸ்புக் ஸ்டோரியில வந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஸ்டோரில இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கு அப்டி சொல்லிட்டு சோ அது மூலியமா வந்து உள்ள வந்ததுதா இந்த ஒர்க்குக்கு
ஓ ஓகே ஓகே ஏனா பேஸ்புக்ல போர்தல்லா நா முக்காவாசி பேக்காதா இருக்கு
டேட்டாஸ் இருக்கு நான வந்து எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு நா வந்து நெறைய இந்த மாரி ஒர்க் வந்து அசைன் பண்ணி வெச்சுட்டே இருப்ப ம் அந்த மாரி பண்ணும்போதா இதுவு வந்துச்சு
கொஞ்சோ வேரெதாச்சு இருந்தா கூடோ எனக்கு சொல்றீங்களா கொஞ்சோ
கண்டிப்பா சொல்ற நீங்களு எனக்கு எதாச்சு இருந்தா சொல்லுங்க
ஆ நா இது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு் சொல்லி எனக் சொன்னா அதுதா தெ அப்பதா தெரியு எனக்
ஓகே
இதெல்லானா நா இதெல்லா பேக்கா இருக்கு அப்டிதா நெனைச்சே அப்பறோ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து வந்துச்சு அமௌண்ட் அவனுக்கு அப்பறமா தா கே அப்டின்ட்டு வந்ட்டு பண்லா
நம்ளுக்கு வந்து க்ரெடிட் ஆவுதுன்றத காமிக்கிது பட் வந்துச்சு டெபிட் ஆவுதுன்றதுடு நம்க் காமிக்குது பட் வந்து ப்ராசஸ் வந்து சொம்ப லே லேட் ஆவுது
ஓ ஸ்லோவாருக்கா மத்தபடி அமௌண்ட்ல வந்துருதுல
இல்ல இப்பதா நானு பஃர்ஸ்ட்டு சொன்னேல உங்ககிட்ட ஆனா வந்து இது வந்து நா இன்னோன்னு பண்ணிட்டுருக்கே தமிழ் டிரான்சிஸ்லிஸ்ட்டு சொல்லிட்டு ஒன்னு பண்ணிட்டுருக்கே
ஓ டைப்பிங்கா
டைப்பிங் இல்ல ஆமா அந்த மாரிதா தமிழ் ட்ரான்ஸிஸ்ட் அப்டின் சொல்லிட்டு அதுவு பண்ணிட்டுருக்கேனா
அது ஈசியா
ஈஸி தா தமிழ் நல்லா தெரியுந் தானே உங்களுக்கு எழுத படிக்க
ஆஹ் தெரியு தெரியு தெரியு
ஆஹ் அப்ப அது ஈசி தா
ஓ அத பாத்து டைப் பண்ணமா
இல்ல அவங்க ஒரு ஆடியோ குடுப்பாங்க அந்த ஆடியோ கேட்டு இப்ப நம்ம பேசிக்கிட்டுருக்கோல இந்த மாரியே ஒரு ஆடியோ வரு ஒருத்தவங்க போன் பேசுற மாரியே ஒரு ஆடியோ வரு அந்த ஆடியோவ நம்ம கேட்டு அத அப்டியே வந்து ட்ரான்சிஸ்ட் பண்ணணு தமிழ்ல
ஓ ஓகே தமிழ்ல என்ன ஒன்னு கஷ்டம்னா அது கொஞ்சோ கீபோர்ட்ல அ சில வேட்லா இருக்காது அத நல்லா இது பண்ணி என்னதா தெரியு அதே இப்ப தங்கிலீஷ்னா பாஸ்டா பண்ணி ஈஸியா முடிச்சில்லா
ஃபாஸ்ட்டா பண்ணி முடுச்சற்லா தங்லிஷ்னா ஆனா வந்து இதுல என்னானா ஒரு பிளஸு நம்ம அந்த ஆடியோல இருக்கறது வந்து எல்லாமே வந்து கீழ வந்து அவுங்களே வந்து குடுத்துருக்காங்க ஜெஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதாச்சு இருந்துச்சுன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணணு ஆமா ஆமா அதுலயே இருக்கு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோல்ல இந்த மாரி ஒரு லவன் செகண்ட்ஸ் ஃபோர் செகண்ட்ஸ் அந்த மாரி அந்த மாரி ஆடியோ கிளிப்ஸ் வந்து அதுல இருக்கு நம்ம என்னா பண்ணணு அத கிளிக் பண்ணோனே அது கீழ அதோட வேர்டிங்ஸு வந்துறு நம்ம வந்து கரெக்ட் டான ஸ்பெல்லிங் இருக்கா அப்டின்றத செக் பண்ணிட்டு அதுக்கு ஃபுல் ஸ்டாப்போ இல்ல இப்ப வோர்ட்ஸ் கண்டின்யூ ஆகிட்டு கு டக்குனு கட்டயா கட் ஆயிடுச்சு அப்டின்ற பச்சத்துல அங்க வந்து ஐஃபன் போடுறது கமா போடுறது அந்த மாதி நம்ம போடணு அவ்ளோதா
ஓ ஓகே ஓகே
ஆமா
நீங்க என்ன சா சாப்டீங்க
சொன்னேனே சிக்கன் சாப்டேன் சொல்லிட்டு
இல்ல சிக்கன்ல எதாச்சு ஸ்பெஷலா இருக்குல்ல இப்போ சிக் கனா சிக்கன் க்ரேவி பெப்பர் சிக்கன் அந்த மாரி கேக்கறே
எதூ பண்ல ஸ்பெஷலாலா எதூ பண்ல ஆ இன்னக்கி கொஞ்சோ பேங்குக்கு போற வேல இருந்துச்சு சோ அதுனால வந்து டக்கு டக்குனு சமைக்கணுமேன்னு சொல்லி பேங்குக்கு போயிட்டு வந்து லேட் ஆயிடுச்சு சமைக்கிறது சோ அதுனால வந்து டக்குனு ஒரு சிக்கன் கிரேவி வச்சுட்டே எங்க அத்த அத்த வீடு பக்கத்துலயே இருக்கனால அவுங்க சாம்பார் குடுத்து விட்டாங்க நா நேத்து வச்ச ரசமு இருந்துச்சு சோ அப்டியே காம்பினேஷன் அப்டியே வச்சுட்டோ நாங்க
ஆமாப்பா ரசோ சிக்கன் க்ரேவி காம்பினேசனே வேற லெவல் தா
வேற லெவல் தா அதுனால வந்து வச்சுட்டே அத்த சாம்பார் குடுத்தாங்க சோ அப்டியே மேனேஜ் ஆயி ச்சு
ஓ ஒங்க ஹஸ்பன்ட் ஒர்க் பண்றாங்களா
ஆ நாங்க வந்து சொந்தமா கட வச்சுருக்கோ கறிக் கட வச்சுருக்கோ
ஓ பார்ரா அதுல நல்ல ப்ராஃபிட் வருதுதான இல்ல ஒரு டைம்ல லாஸ் ஆவுன்னு கேள்விப்பட் ருக்கே அதா கேக்குறே
ஆ கறி கட பொறுத்த வரைக்கு எப்டி சொல்றது னா டேஸ் பொறுத்துதா இப்ப சம்டைம்ஸ் வந்து நீங்க அம்மாவசன்லா கும்புடுவீங்கல அந்த மாரி டைம்முன்னம் போது எங்குளுக்கு கொஞ்சோ கொஞ்ச டவுன் ஆகு லாசுன்றது இது வரைக்கு கடவுள் புண்ணியத்துல இது வரைக்கு எங்களுக்கு அப்டி ஆனது இல்ல பட் வந் லாஸ் ஆகுன்ற கேஸ் என்னனா நாங்க ஆடு வாங்கிட்டு வந்துதான நாங்க வந்து ஆ இது பண்ணுவோ விக்கிறோ அப்டினம்போது சம்டைம்ஸ் நாங்க லாட்டா ஆடு வாங்கி டு வரும்போது எப்பயாச்சு இந்த சீசன் டைம்ல வந்து ஆடு வந்து எறந்து போயிரு அந்த மாரி டைம்ல என்னாவு எனக்கது லாசு நோயின் சொல்ல முடியாது எதாச்சு வந்து இடு ச்சுடு எதாச்சு வந்து ஆடு மேல நெறைய ஆடு போட் வரும்போது அ மிதுச்சு அந்த மாரி செத்து போயிறுவாங்கல்ல அதுனால வந் என்னாவு அது எங்குளுக்கு லாஸ் ஆயிடு அப்டியே லாஸ் ஆயிடு அந்த ஆடோட காசு மொத்தமாவே எங்குளுக்கு லாஸ் தான இப்போ ப்ப ஒரு ஆடு டென் தௌசண் அப்டின்னா அந்த டென் தௌசன்மே எங்களுக்கு லாஸ்தா அது அந்த மார் தா லாஸ் ஆவுமே நம்ம அறுத்து வியாபாரம் பண்ணும் போது லாசுன்றது வந்து அந்த அளவுக்கு ஆவாது
அதா
லாபோ கம்மியா கெடைக்கலா பட் லாசுன்றது இருக்காது
ஆ உங்களுது கொஞ்ச பெரிய கட போலயே
புரியல
உங்கள்து கொஞ்ச பெரிய கட போலையே
கட பெருசுலா சொல்ல முடியாது பட் ஓகே எப்டியு ஒரு வீக் குக்கு வந்து ஒரு தேட்டி டு ஃபாட்டி கோட்ஸ் வந்து நாங்க வந்து அறுக்குற மாரி இருக்கு
அது எப்டி நெறைய உங்களுக்கு இப்போ இப்போ அந்த ஷாப்லா இருக்குல சி பிரியாணி ஷாப் ப் அந்த மாரி பல்கா வாங்குற மாரி இருக்குல்ல
ஆ இருக்கு ஹோட்டல் து நாங்க வந்து ஆர்டர்ஸ் எடுப்போ ம் சப்ளை குடுப்போ அந்த மாரி குடுப்போ
அப்பறோ அப்டினா அவ்ளவா இதாவாது லாஸ் ஆகாது லாஸ் ஆகாது மீன்ஸ் அதா ப்ராஃபிட்லந்து கம்மியாகாது
ஆ அதுதா இந்த கட பொறுத்த வரிக்கு எனக்கு நா வந்து தெரு நா மேரேஜாய் வந்ததுலந்து சொல்றே ச்சு கட வந்த வரைக்கு எனக்கு வந்து லாஸுன்றது இல்ல பட் வந்து லாபோ கம்மியாகலா இப்போ எப்டின்னா ஆ ஃபிப்டி டௌசண்ட் கெடைக்குற எடத்துல சம்டைம்ஸ் தேர்டி டௌசண்ட் கெடிக்கலா அது அந்த எடத் த பொறுத்து சீசன பொறுத்து மாறு இந்த டேஸ்ஸ பொறுத்து மாறு இப்ப சண்டே வந்து அமாவாச‌ வந்து சுனா எங்களுக்கு வந்து எங்களோட வியாபாரோ வந்து ஸ்லாட்டர் ஆகு ஆமா ஏனா கம்மியாவுன் சொல்ல முடியாது இப்ப வந்து நாங்க வந்து வியாபாரொ பண்றோ சண்டே வியாபாரொ பண்றோ அப்டின்னா டேஸ் நெறை நல்ல நாளா அப்டி இருந்துச்சுனா என்ன ஆவு நல்லா வியாபாரொ ஆய்டுல இன்னிக்கு அன்னைக்கே அந்த லாபோம் ஃபுல்லா கெடச்சுரு அப்டி இல்லாத பச்சத்துல என்னாகுனா நாங்க என்ன பண்ணோ இப்ப ஒரு நாளிக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஃபிப்டீன் ஆடு அறுக்குற எடத்துல அ நாங்க சேல்ஸ் பண்ற எடத்துல எங்களுக்கு அம்மாவாசன்னும் போது ஃபைவ் ஃபைவ் வந்து நின்னுடு அந்த ஃபைவ் வந்து நம்ம அடுத் தடுத்த நாள்தானே வந்து அறுத்தூ அறுத்து வியாபாரொ பண்ண முடியு அப்டிங்கம் போது எனக்கு வந்து அந்த அ காஸ் வந்து செதருன் சொல்வாங்கல அந்த மாரி ஆய்டு அந்த பல்க்கா கெடைக்காது லாபம் பல்க்கா பாக்க முடியாது அதுலயே வந்து என்னனா சில டைம்ஸ் வந்து தெருஞ்ச ஊருன்றதுனால வந்து தெருஞ்சவங்க வந்து கடன் வாங்கிட்டு போவாங்க
ஆமா கடன் வாங்கி போனாங்களா அதுல்லா வருமா
ம் வரு ரொம்ப லேட் லேட்டா வரு
ஓ ஆமா கேக்கமுடியால்ல தெருஞ்சவ்ங்கிட்
கேக்க முடியாதுல்ல வியாபாரத்துல இருந்து கொஞ்சொ அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ண வேண்டிதிருக்கு க்குல சோ அதனால வந் லேட் லேட்டாவு வரு சில நேரத்துல வந்து அந்த மாரி போகு கடனே போகாது ரொம்ப தெருஞ்சவுங்கதா கடன் வாங்கிட் போவாங்கள அவுங்களா என்ன பண்வாங்க தெரியுமா அப்டியே சேத் சேத் சேத் வச்சி டென் தௌசண்ட் அப்டி வரும்போது ஃபிப்டின் தௌசண்ட் அப்டி வரும்போது அப்டியே சென்ட் பண்ணிடுவாங்க அவங்க ஒரே பேமண்ட்டா சென் பண்வாங்க அப்டின் போது எங்களுக்கு கொஞ்சொ ஈஸியா தா இருக்குமே ஏனா நம்பி ஒரு வீட்டு வாடக கட்றதுக்கோ ஒரு இ எம் ஐ கட்றதுக்கோ எங்களுக்கு வந்து டக்குனு அத அப்டியே வந்து போட்ற முடியு ஆ அதுனால நாங்க அப்டியே ஓக்கே சேவிங்ஸ்ல இருக்குது அந்த எடத்துல அப்டின்ற மாரி நாங்க விட்ருவோ அனா அவுங்க ஸ்பிலிட் பண்ணி குடுத்துடாங்கனா எங்களுக்கு கஷ்டமாய்டு ஒரே பேமெண்டா போட்றவங்களு இருக்காங்க ஸ்பிலிட் பண்ணி குடுக்குறவங்களு இருக்காங்க
ஓ அது அவுங்களோட இது பொருத்தது
ஆமா ஆமா அவுங்களுடய இத பொருத்து அது கடைக்கிறது எங்களுக்கு
ம் ம் ஆ உங்க பசங்க எப்டி ஸ்கூல் போயிட்டாங்களா
அமா ரெண்டு குட்டி பசங்க ரெண்டு பேருக்காங்க ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்குற ஒரு பொண்ணுருக்காங்க ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வர படிக்கிற ஒரு பொண்ணுருக்காங்க ரெண்டுபேருமே ஸ்கூல் போயிருக்காங்க வர டைம் தா ஸ்கூல் விட்ற டைம் ஆய்ர்ச்சி இன்னு கொஞ்ச நேரத்துல ஆட்டோ மேன் கூட்டிட்டு வந்து விடுவாங்க
ஓக்கே ஓக்கே கட் பண்ட்டு கால் பேஸ்லாமா
இருங்க நா கால் பண்ற உங்குளுக்கு
அதா அதா நீங் கனெட் பண்ணுங்க கட் பண்ட்டு கால் பண்ணுங்க
ஓகே ஓகே ஓ